வணக்கும்
வணக்கம் சிஸ்டர்
அ கேட்குதுங்ளா
அ கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதுங்ளா
ஆ கேக்குது தோழி நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்குற நீங்க நல்லாருக்குறீங்ளா
அ நல்லாருக்கே தோழி நல்லாருக்கே
எழுந்தாச்சுங்ளா
அ நா நால்ற அஞ்சு மணிக்கே எழுஞ்சிருவே தோழி
ஓக்கே ஓக் செரிங்க
எழந்துருச்சு வேலைகள் வந்து இல்லத் தோழி எனக்கு வந்து ஏழு டு எட்டு வந்து யோகா வகுப்புருக்கு
ச்சரிங்க
காலைல எழந்துருச்சு காலை கடனல்லா முடிச்ட்டு எதாவது அலுவலக வேலை இருந்ததுன்னா கொஞ்சொ நேர ஸ் செஞ்சுட்டு அதுக்கப்பற ஆறு ஆற்ரைக்கு ஆன்லைன்ல வந்து யோகா க்ளாஸ் பயிற்சி எடுத் பயிற்சி கத்துக்கிட்டு இருக்கேந்தோழி
அப்புடிங்களா செரிங்க செரிங்க
டு ஆ ஏழு டு எட்டு வந்து நமக்கு நேரடி வகுப் புகல் வந்து நடைபெறு ஏழு டு எட்டு உடற்பயிற்சி முடுச்சுட்டு சமையல் வேல காலில்ல எழந்தனே கொஞ்சொ செஞ்சு வச்சிருப்பே மீதி வேலைகள் வந்து இந்த எட்டு டு எட்டர செஞ்சுட்டு மகனையு கணவரையு வந்து அனுப்ச்சி விற்ற்க்கு சரியா இருக்குந்தோழி
செரிங்க செரிங்க செரிங்க
இன்னைக்கு நம்ம வந்து அ என்ன தலைப்பு பேஸ்லாம் தோழி
அ நா சொல்லு கேக்கட்டுங்ளா நீங்க காலேஜ் அ போயிருக்கீங்கல்ல காலேஜ் அள் கல்லூரி படிக்கும்போது
அ
நீங்க மொத மொதல்லா நீங்க காலே க கல்லூரிக்குள்ள போகும்போது ஒங்குளோட அந்த மனநிலைமை எப்புடி இருந்துச்சு
அ கல்லூரி வகுப்புகள் பத்தி நம்ளுடைய கனவு எனக்கு வந்து ஆ மருத்துவ படிப்பு வந்து படிக்கணூன் சொல்லிதா ஆச தோழி பனிரெண்டாம் வகுப் போய் முடிச்சதுக் கப்புற நா தேர்வூ எழுதுனே எழுதி பல் மரு த்துவருக்கு வந்து நா வந்து தேர்வாகியு இருந்திருந்த அனா எங்க வீட்ல வந்து மூன்று பெண் குழந்தைகள் அதனால வ ந்து ஒருத்ர மட்டு மருத்துவ துறையில வந்து படிக்க வெக்க முடியாது மூன்று பெண் குழந்தைகளுக்கூ அடுத்தடுத்து திருமண நிகழ்வு எல்லா இருக்குறனால ஆ மருத்துவ படிப்பு வந்து வேண்டா அப்டின் சொல்லிட்டு என்னுடைய தந்தை வந்து மறுத் த்துட்டாரு அவரு ரொம்ப நல்லவரு பட் குடும்ப சூழ்நிலையினால மருத்துவ கல்லூரியில சேர்க்க முடியல அதனால என்னுடைய அம்மா அப்பா இருவருமே வந்து ஆசிரியை பணிய ப பணியிலதா இருந்தாங்க அதனால என்னையுமே வந்து வலுக்கட்டாயமா ஆசிரியர்து பணித்துறையில தா வந்துட்டு அதுக்கான படிப்புல தா வந்து சேத்தி விட்டாங்க என்னுடைய மனநிலை நான் கல்லூரி செல்லும் போது மிகவும் ஏமாற்றத்துடனும் வருத்தத்துடனும் தா இருந்தது முதல் ஆறு மாதங்கள் வந்து அ துறை மாறி வந்தத வந்து என்னால ஏத்துக்கவே முடியல அதுக்கப்புற நா யோசிச்சே செரி இதுதா நம்மளுடைய வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு அதனால இனி வந்து நம்ம யோசிக்கிறனால எந்த மாற்றமு வர போறதில்லைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நா வந்து கணித துறையில சேர்க்கப்பட்டே கணித துறையிலும் நல்ல மதிப் பெண்களோடு வெளில வந் தே அதுக்கப்புற அது தொடர்பான மூன்று நான்கு டிகிரிகள் வந்து அ கணித துறையிலேயே படிக்க வெச்சாங்க பெற்றோர்கள் அ கணினி துறையிலுமே வந்து ஓராண்டு காலம் அ சிறப்பு பயிற்சி குடுத்தாங்க படிச்சு முடிச்சிட்டு அ கட்டாயத்தின் பேரில் நா வந்து கணித ஆசிரியையா வந்து மாறுனே பத்தாண்டு காலங்கள் கணித ஆசிரியையா வந்து வேல செஞ்சேன் தோழி
ம் ஜி நல்லா இருக்கு உங்களோட கல்லூரி வாழ்க்கையை பத்தி கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு ஆனா என்ன நம்ம நெனச்சது நம்ம நெனச்சது படிக்க முடியல அப்டிங்கற ஒரு சின்ன ஒரு ஆ விஷயோ நமக்கு கண்டிப்பா அது கடைசி வரைக்கு இருந்துட்டே இருக்கு
இருக்குந் தோழி அது வந்து ஒரு பெரிய ஏக்கமா தா இருந்தது பட் திருமணத்திற்குப் பிறகு என்னுடைய கணவருக்கு வந்து தெரியு இந்த மாதிரி நா ஆசப்பட்ட துறை யோன்று ஆனா வந்து நா வந்துட்டு படிச்ச துற வேற அப் ங்கிறது தெரியு அதனால அவரு வந்து என்ன சொன்னாருன்னா செரி உனக்கு வந்து வேற எதாவது துறையில வந்து உனக்கு படிச்சு உன்னால மேல வர முடியுனா ஆ நீ வந்து தொடர்ந்து படி அப்டின்னு சொல்லி சொன்னாரு நா திருமணத்தின் போர்லியே எம் ஏ உளவியல் அ வந்து நா படிச்சட்டுருந்தே எனக்கு வந்து இந்த கவுன்சிலிங் சொல்லுவாங்கல்ல தோழி
ஆமா ஆமாங்க
உளவியல் துறையில வேல பாப்பாங்கள்ல்ல அது வந்து எனக்கு புடிக்கு பல்டா ட்டர் ஆகலன்னா நா அதுதா படிச்சிருப்பே அதனால என்ன பண்ண அது தொடர்பான படிப்பு வந்து முடிச்சுட்டு இப்ப நா வந்து என்னுடைய தோழியினுடைய அ இதுல வந்து அ நா கவுன்சிலிங்காக வந்துட்டு அ குழந்தைகளுக்கு கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்கள சேர்த்து வெக்கக்க கூடிய உளவியல் ஆலோசகரா கடந்த இரண்டு ஆண்டுகளா என்னுடைய பணியை வந்து மகிழ்வோடு செஞ்சுட்டுருக்கே வீட்லயுமே வந்து இயற்கை மருத்துவத்தைப் பத்தி அ மக்கள் யாராவது தேவைப்பட்டா அவர்களுக்கு வந்து அ அறிவு றையும் நான் சொல்றேன் அதே சமயம் நான் வந்து ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டுருக்கேன் தோழி இயற்கை மருத்துவம் சார்ந்தத வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன் அதாவது மருந் தில்லாம நம்ம எப்படி எல்லா நோய்களையும் குணப்படுத்திக்கிறது
ஆ சரிங்க சரிங்க
அப்டிங்கிற முறையில வந்து தேவைப்படக்கூடிய நோயாளிகளுக்கு வந்து நான் வீடிலேயே அதுக்கு உண்டான உபகரணங்கள் வாங்கி நான் வந்து சின்ன லெவல்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் தோழி ஆனா என்னுடைய கனவு வந்து கிட்டத்தட்ட பத் து பதினைந்து ஆண்டுகள் கழித்துதான் வந்து நிறவேறுச்சு ஆஹ் இருந்தாலும் கடவுள் ஆசிர்வாதத்தால நிறைவேறிச்சு அப்படிங்கற ஒரு மன மகிழ்ச்சி வந்து இருக்கு தோழி
சரி கண்டிப்பா கண்டிப்பாங்க என்னோட படிப்பு பாத்தீங்க அப்படின்னா முதல்ல எங்க அம்மா அப்பா வந்து என்னைய ஒரு என்ன்ஜினியரிங்க்கு படிக்க வைக்கணுனு தான் நினச்சாங்க
சரிங்க
அதனால நான் என்னோட பூர்வீகம் நான் பொறந்தது எல்லாமே வந்து ஒரு ஏரியா நாங்கள் போய் என்ஜினியரிங் எங்கள் அப்ப பா சேத்து விட்டாரு சேத்து விட் டு ஒரு நா ஒரு நான்கு ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் துறையில தான் படிச்சேன் படிக்கும்போது படிக்கும்போது நான் ஃபர்ஸ்ட்டு ஜா சேரும்போது எனக்கு வந்து முதல்ல விருப்பம் இல்லாம தான் நான் சேர்ந்தேன் அதுக்கப்புறோ நா நான் வந்து போக போக சரி நமக்கு இது தான் அப்படிங்கிற மாதிரி ச ஓரளவுக்கு என் மனத்தை மன மன மனச கொஞ்சம் பக்குவப்படுத்திட்டு ஒரு நான்காண்டு படிச்சு முடிச்சேன் படிப்ப முடிச்சதுக்கு அப்புறம் ஆ இது நமக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா பிளேஸ்மெண்டட்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந் அது மூலியமா எனக்கு வந்து ஒரு இன்க் ஒரு அ து ஒரு கம்பெனில வந்து ஐ டி துறை ல எனக்கு ஒரு கம்பெனில ஒர்க் வேலை கிடைச்சிச்சு சோ அப்படி கிடைக்கும் போது ஃபர்ஸ்ட் எனக் கு அந்த தொழில் வந்து செட் ஆகலை சரி ஃபஸ்ட்ட் நம் போய் ஃபர்ஸ்ட்டு உள்ளே போலாம் அப்படின்னு சொல்லி நான் அந்த துறையிலும் ஃபஸ்ட்டு போய் கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன் செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நாள் அதில எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை ஏன்னா வேலைக்கு வந்து பகல் வேலையும் இருக்கும் நைட்டில போக மாரியும் இருக்கும் அது நம்ம என்ன என்னோட உடல்நிலைக்கு சரியில்லாம போயிருச்சு அதனால என்ன பண்ண அப்படின்னா இந்த இது பேங்க்கோட நிறைய வகுப்புகள் எல்லாம் படிச்சு தோ அந்த ப ணியில் நம்ம போய் சேரணும் அப்படிங்கிறது என்னோடய என் எனக்கு ஒரு பெரிய ஒரு கனவாவே இருந்துச்சு நம்ம வந்து ஒரு பேங்க் தொழில்ல சேலர் சேரறனு ஒரு பெரிய ஒரு பேங்க்ல வேல செய்யணு அப்டிங்கிறது எனக்கு ஒரு ஆசை அதுனால அதுக்குரிய வகு ப்பு வந்து ஒரு மூன்று ஒரு மூணு மாச காலமா அந்த வகுப்ப நா படிச்சே படிச்சி அதுல வந்து ஒரு அங்கீகாரோ பெற்று அடுத்து ஒரு பேங்க்குக்குள்ள நா வேலைக்கிப் போன
ஓ என்ன வங்கியில வேல பாக்குறீங்க
அ மொதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெச் டி எஃப் சி வங்கியில நா வேல செஞ்சுட்டு இருந்தே அதுக்கு அப்றோ வந்து இந்த கா கோஆப்ரேட்டிவ் வங்கின்னு சொல்லி ஒரு வங்கி தீங்ன்னா கூட்டுறவு வங்கி ஆ அதுல வந்து ஒர்க் பண்ண ஹெச் டி எஃப் சில வந்து வேல செ ய்யும் போது எனக்கு கொஞ்சோ செட் ஆகல ஏன்னா நா எங்க ஊர்ல வேல செஞ்சனால அங்க கொஞ்சோ நல்லா இல்லங்கோ கூட்டுறவு வங்கியில கொஞ் சோ ஒரு ரெண்டு மூண் மூன்று வருஷமா நா அங்க வேல செஞ்ச அதுக்கு அப் எனக்கு திருமணம் ஆகிறதுக்காக வேண்டி ஒரு வாய்ப்புன்னு சொல்லி வீட்ல பாத்தாங்க
அ ஓ வ ஒரு சிறிய சந்தேகம் கேட்கலாமாக்
சொல்லுங்க சொல்லுங்க
அ வங்கியில வந்து நீங்க அரசாங்க வேலைக்கான தேர்வுகள் எழுதினீங்களா இல்ல ஆ தனியார் இது மூலமா வந்தீங்களாக் தோழி ஏன்னா என்னுடய மகன வந் து எதிர்காலத்துல வங்கி வ இதுல வந்து விடலானு ஒரு எண்ணம் இருக்கு
சேரிங்க அதுக்கான விஷயோ எ அப்டின்னா வங்கி அதாவுது வங்கிய பொருத்த வரியு நீங்க அ ஒரு ஒரு தேர்வு இருக்கு ஐ பி பீ எஸ் அப்டின்னு சொல்லுவாங்க அந்த தேர்வு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அது எழுதி தேர்வு ஆயிடீங்க அப்டின்னாலே ரெண்டு சுற்றுகள் இருக்கு முதல் சுற்று இரண்டாவது சுற்று அந்த இரண்டு சுற்றியு நீங்க வந்து கிளியர் பண்ணிட்டீங்ன்னா உங்களுக்கான அந்த ஆ அரசு வ அங்கீகரிக்கப்பட்ட வங்கியில நீங்க எந்த வங்கி கேக்கிறீங்களோ அந்த ஒரு அந்த வங்கியிலே உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் குடுப்பாங்க கெடைப் குடுக்கு குடுப்பாங்க இல்ல நா வந் து இந்த வங்கிக்கு தா போணு இப்போ வந்து ஸ் டேட் பேங்க் ஆஃப் இன்டியா அந்த வங்கிக்கு தா போவுணுனு நீங்க நெனைச்சீங்ன்னா அதுக்கு தனியா நீங்க போய் தேர்வு எழுதலா அந்த வங்கிக்குரிய தேர்வு தனியா இருக்கு அ சோ அ இதுல வந்து பாத்தீங்ன்னா நீங்க அ கிளாஸ் போறதுனாலு வகுப்புகள் போறதுனாலு பிரச்சன இல்ல இல்ல நாங்களே ஓனா வீட்ல இருந்தே நா வந்து படிக்கிறே அப்டின்னு சொல்லி நெனைச்சாலும் அதுக்கு உரிய எல்லா புத்தகங்களுமே இருக்கு
ஓ நீங்க வந்து அரசாங்க இது வங்கிக்கு தா போனீங்ளா தோழி இல்ல தனியார் வங்கிங்ளா
ஐ பி பீ எஸ் எக்ஸாம் தா நா முடிச்சேங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நா கூட்டுறவு வங்கிய தேர்வு செஞ்ச ஏன்னா எங்க வீட்க்கு பக்கத்துல இருக்கறது அந்த வங்கி தா அப்டிங்கிறதுனால நா அதுல தேர்வு செஞ்சி அதுக்கு அடுத்து எனக்கு திருமணம் நிகழ்வுகள் வந்துச்சி நா எனக்கு காதல் திருமணம் அப்டிங்கறனால நா திருமணம் பண்ணிட்டு ஆ வண்டி எண் இன்னொரு ஊர்ல வந்து அ இருக்க வேண்டிய சூழ்நிலையா ஆயிடுச்சி அதனால அங்கருந்து இப்ப நா இருக்கற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வங்கி கொடையாது அதனால என்ன பண்ணிட்டேன்னா திரும்பிப்போ தனியார் வங்கி ஹெச் டி எஃப் சி வங்கி ஐ சி ஐ சி வங்கி சொந்தமா இந்த மாரி வங்கியில வந்து நா வேல செய்யணோ அப்படிங்கிற சூழ்நிலைக்காகவே சூழ்நிலை வந்துருச்சி நிக்கில வந்து நிக்கியில அ ஆம் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு நா இப்போ வந்து வங்கியில வேல செஞ்சிட்டு இருக்கே
ஓ மிக்க மகிழ்ச்சி தோழி அ தொடர்ந்து நம்ம அடுத்த இதுல
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க நன்றி வணக்கம்